ஏ நீ குரூப்ல பாத்தியா இல்லியா
பாகல்ரா
அப்பா எ ஈப்பா ஆ
என்ன அம்சுட்டுருக்காங்க
அம்ச்சுட்டுக்கானுகோ
என்னனு
பணம்மா பிரேம் எத்துட்டுருக்கா போலே பிரேம் எத்துட்டுருக்கா பொல்து எப்டியோ
எவ்ளா
எவ்ளவா எவ்ள தெரிமா எடுத்தா பிரேமு ஆயித்தி தொள்ளாயிரூவாவா ஆமா ஆயித் தொள்ளாயித்தி தொண்ணூத்தாரூபா
உண்மேடா
உண்மேல அடப்பாவி முப்பது பேரு கிட்ட முப்பது வாட்டி பேசிக்கிறா
ஏ என்னடா பண்றது இப்ப நம்ம முப்பது வாட்டிக்கா பேசனா
உம் மூசா மூசா பண்ணு பேசுறான்டா சொன்னல்ல
ம்
அவனுக்கு அவனுங்களுக்கு பாருசூரி நீ நம்ம அந்த குரூப் உள்ள வாயே ஒரே நிம்ஷோ
என்ன
அந்த குரூப் உள்ள நம்ம அந்த பிரேம் ஓபன் பண்ணா பாத்தனியா பிரேம் ஃப்ரண்ட்ஸ்ன்ட்டு அந்த குரூப் உள்ள வாயே
சவுண்ட் எதுவுமே கேக்கலறா இதுல
டேய் பிரேம் ஓபன் பண்ணால்லா குரூப்
ஆ
பிரேம் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு அந்த குரூப் உள்ள வாயே
வன்ட்டே
ஆ அதுல மூசா ஒரு போட்டோ அம்ச்சி வச்சிக்கிறானா
ஆ அம்ச்சி வச்சிகிறா
ஆ அந்த அது நம்ம ரைட் சைடு மேல பாரு டோட்டல் பெய்ட்ன்ட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூவா காட்டுதா
திட டேய் பிரேம் ஜீ இன்ன ரெடி இவ்ளோ காசு வந்துக்குதா
டேய் அத பார்றா மேல அது போல காட்டு
இர்றா இர்றா மூச்சாவா ஆ மோச
தோழா
ஆமலா
நா இருக்க மாட் நம்பளுக்கு காட்ட மாட்டதேடா அது போல முஞ்சாதா காமிக்குமா
ஆமா
நம்பள அடிக்கிறானுக நெனைக்கிறானுக ஜகடா
எள்ளுன்னா என்னது தம்பி
ஆ பேசலா பேசிட்டு அப்டியே ஆனா பிரேம் பார்றா
ஆய் தல எதிர் பாத்துட்ருக்கே நானு நீ எனக்கு ஒரு அன்பே வந்து தான துணி எதுனா எடுத்துக்கிலாண்டா என்ன
அந்த குரூப்ல வேற குரூப்ல போய் பாரு மூவாயிரோ ரூவாலா தேச்சிக்கிறானுக
அட பாவிகளா ஆன ஃபுல்லாவே பேச்சின்னு இருப்பானுங்க போலறா
ஆ அட பாவிகளா பொ பொழப்ப அழிச்சின்னுஇருக்கானுங்க போல தெரிது
ஆ மாத்தி மாத்தி அடிச்சி பேசிங்கெடக்குது இது வந்து பத்து நிமிஷோ பத்து நிமிஷோ எல்லாலண்டு நான் பொண்ணுங்கட்ட பேச ஆரம்பிச்சதுன்ன பேச்சின்ன வடந்தா
ஆமடா நான கட்றே அதனால பொண்ணுங்க கூட பேசிட்டனே அழுதுகின்னே இருக்கு அவன் நம்பள போல எவ்ளோ பேர் யோசிச்சிருப்பானுக பேசிய பேசிருப்பான
பேசு பேசின்னு தா இருப்பானுங்க
அதா நம்ம நாளி நாளிக்கு பேசில்லா காவலயே படாத
நா கேட்ருன்னு எல்லாரான்டயு
அதா
பாத்து இந்த விஷயமா கேட்டு வாங்கீடு
ஆ
கேட்டு வாங்கீடு நா மத்த விசியமா
ம் எப்பா எப்பா ஆனா மஜா
அது
எத்தானது அந்த பெரி குரூப்ல ப ஒர்த்த மூவாயித்தி எட்நூத்தி முப்பரூபா ஒர்த்த ரெண்டாயிர்த்தி நானூத்தி அறுபத்தொம்போரூபா ப்ரேம் மா ஆயித் தொள்ளாயித்தி முப்பத்தெட்ரூபா
எ ஃப்ரீயா பண்ணாங்க பார்ரா
ஆ
எதோ முச்சாலே ம் பேத்துட்டு முச்சாத டைம்ல நா சல்லுனு மெசேஜு என்னா காதுல்லே தெரிலேன்ன
ம் பாப்ப
அங்கந்து
நமுக் முடியில போகுது
நா இந்த மே சொல்லிந்தாவே பிரிய மாட்னா
ம் நா கூட இத ஒராட்டி பாத்துட்டு இத் பண்றே
நே ஏத்திருக்கே மாட்டே ஆக்சலி பஸ்ட்டு சொன்னாம் பாரு சொல்லிந்தே நா நம்பேரியாலே கூட்டிண்டேனும்பாரு
ந அப்டே ஈசியாதா இருக்குன் பாத்தேன்டா
அந்த மாரி வந்துரூன் நென்ச்சு நா ஒரு பத்துக்கு முடிக்குணும் போல்துன் முச்சிட்லாம்
வரப்பெ
வெத்தவுங்ளே புஷ்டே
ஆ
நம் புள்ளிங் இந்தா பராவல்டா அவுங்க தெரு பசங்க இப்ட்தா மாத்தி மாத்தி பேசிகாங்கோ விஷ முஞ்சுத்தே நம்ளுகு நம் பசங்க ஒரு நாலு பே இந்தா முஞ்சிடூ
ஆமா ஆமா
அதனாலதா அவனுங்க முச்டாங்க இந்தா
மஜாதா
ம்
அப்போத நம்ம பேசிகிறோம்பாரு எந்த அஞ்சாட்டி முஞ்சுதனா அம்பது நிமிஷோ ஒரு ஒருக்கானு இதோட சேத்து கி உந்த உந்து ஒரு ஏழ் இல்ல ரெண்டு போயிச்சுவுட்ருக்கூ உந்து ஒரு அம்பது நிமிஷோ ஓடுற கணக்கு ரெண்டு அவருவே வா
கவுர்மெண்டில்ல பெ
வ வாரனாச்ல ஒ பிரேமுல் பாதி காசு வாங்ட்
ம் எப்டி போய் குடுப்பா இந்தாடா ஐஃபோனுனு
ங்கா
குடுக்க மாட்டா
ஆ தெர்ஞ்சதா ம் வேறென்னு சொல்லாவுனுங்கா
ஆ
வேற லெவலன்ற காசு
ம் அரிமா மிருந்ததே அரிமா முப்பது கால் பேசிட்டு ஒரு ரெண்டு செட்டு முச்சா தூக்கிணி போயிரூ
வா ம் செரிகு வேண்டித்தானே அவ்ள காசு மஜாவா எத்துக்கிறானுகோ
அதா அந்து மாரி நம்மளு பேசிட்டு வார வார இந்தா ஒரு செட் துணி எத்துனு வந்துக்கலா காலேஜ்க்கு ம் ஒண்ணு உண்டு உண்டு
அதே போய் என்னாம்மா பண்ண பிரச்சன உனக்கு
ம் ஒரு ஆளு கிட்ட அஞ்சு பேரு அஞ்சு வாடிக்கு பேசனா கூட அ என்ன பத்து பேர்கிட்ட பேசுவாங்க ஒரு ஆள் கிட்ட அஞ்சு அஞ்சு வாட்டிக்கு பேசுவானுங்க ஜா பேசிக்னே வருது இவங் இவங்கனு வேற வேற பசங்கலான்ட பேசறதுனாலவே போர்து தெரியாது அந்த அளவு
வே போல்து
ம் அதா வூட்டுக்கு போனாலே அதா வேல போல்து அவர்க்கு
அதேதா வேல ப்ரேம்க்கு
அவருதா கேக்கணு முன்னாலே
இப்ப எதோ போட்டுறாங்கல்ல எத்தினி மெசேஜ் போட்டுருக்காங்க பாரன் எப்பா உன்னொத்த எவனோ ஆயித்த இருவத்தஞ்சிருபா எடுத்திரகாம்பா
இதேம்
ஒன்னு ஒன்னா ஆயிரத்து இருவத்தஞ்சுருபா எடுத்துக்ரான்
நம்மதா முட்டாள் போல்த்ருதா பாய்
புர்ல
நம்மதா பாண்டு போல்து
நம்மதான்டா வேஷ்ட்டு
ப்பா எனக்கு தோ வந்துகிது பா ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐநூறுவா வந்துகிது ஏய் ஹலோ
ம்
எனக்கி ஒரு ஐநூறூபா அமிச்சிட்டுருக்காங்களா
யாரு
பிரேம்ஜி
ஹ ஹ ஹ
ரெண்டு பஷ்ஷூடு இந்தாரன்ட்டு அம்ச்சு வுடுவானே செத்த கால்லூலி பயன்
எவ்ளோ அம்சுட்டுருகா ஐநூறு ரூவா
ம்
பரவாலயா
ஏ கம்னுரு பயா அவன் கூட அனுச்சுடுவானா
ம் அப்பா
இந்தா மொதல்ல இதெல்லா மெல்லு போ
அப்டே இரு வருட்டு ஆ அப்டியே இரு புள்ள கொன்னேரோ அப்டியே இரு கட் பண்ட்டு வர்ர அப்டியே இரு
ம் இந்தா
ஹலோ
ஆ
பிரேம்ஜி ஐநூறு ரூபா அம்ச்சிட்டு விட்டுறுகாரா உனக்கு பரவால்யா
என்னது
உண்மியாவாடா அம்ச்சுட்டுக்கறா பிரேமு
ம் இங்கதா இங்க பஸ்ட்டு அனுப்புன வாடா சும்மாடா
நால்லா எவரு அனுப்பனு நம் உங்ளுக்கு அந்த இதுவே காட்டுல நம்பலுஸ் சும்மா இரு நீரா நம் பேசுதே வேஸ்ட்டுதா மார் இருக்கா செர்ல
அவனுக்கு பிரேமு அதிகுந்தான அப்போ வேஸ்ட்ன்டானா
ஆ
நம்மடியாலா அப்ளா இருக்காது டென்ஷன் ஆக்கி விட்
வேஸ் பேஸ்ரன்ட்டுதா சொல்டுறான் பார்
நீ பேஸ்ட்வன்ட்டனா வாலிக்காக்கு
நல்லா நீ
ஆ என்ன சொன்ன நாளே நிக்குடா ரெண்டு திரும் முண்சுனா நீங்களா ஒன்னு முடிலான்வா டாஸ்க்லா வரப்போது உன்க் இஸ்டொன்ட்டா ஒரே வார்த்த பேஸ்ட்டானா
உம்யாவா ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ளுக்கு வராது
வாய்ப்பு தான் இல்லன் நெனைக்குறான்
எனக்கூட அந்த இதே காட்ல்யா அவ்ன்ள்து காட்டுதுனால நம்ளுக் காட்ல்யா அந்த எட்த்துல
ஒர் ரெண்டாய்ர்பா இர்ந்தா கூட மத்துதிலு சேத்து
என்ன நம்ப கால்தா அது ஆ புர்ல நாசா ஆ
ம்
இருக்கு ன்னா பண்ணா ஹலோ
கட் பண்றா டைம் ஆய்ட்சே
கட் பண்றா நீ கட் பண்றா கட் பண்ணமுல்ல நீ கட் பண்ண